போற தலைப்புதா ஆஹ் ஆஹ் தமிழர் பண்டிகைகள் தமிழர் பண்டிகைகள்னு எடுத்துட்டீங்ன்னா மொதல்ல பொங்கல். அது-அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா வந்து விநாயக சதுர்த்தி, விநாயக சதுர்த்திய வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து விமர்சையா கொண்டாடுவோ. விநாயக சதுர்த்தி த்திக்கு ஒரு-ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரு-எல்லா ரோடுகளெல்லா பாத்தீங்கன்னா விநாயகர வந்து அலங்காரம் பண்ணி அஹ் ரோடுகள்ல வந்து விதவிதமா அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அஹ்ஹ நோட் அஹ் காசு வெச்சு அலங்கார பண்ணுவாங்க. அஹ் எலைகளை வெச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த மாரி விதவிதமா யோசிச்சு சிந்திச்சு ரொம்பவே பாக்கவே அழகா இருக்கோ. அத-அத அலங்காரம் பண்ணது வந்து வெளியில தெரியாம மூடி வச்சு அந்த டைம்ல வந்து ஓபன் ப ஓ வே-எல்லாருக்கு காட்டுறப்ப அது வந்து இன்னுமே சிறப்பா இருக்கு. அதுக்கப்ரோ சில இடத்துல வந்து வளையல்ல வந்து செய்வாங்க. அது ஒவ்வொரு வருஷமு ஒவ்வொரு மாதிரி விதவிதமா பண்ணுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோடுகள்ல நெறையா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு அதுக்கப்ரோ அந்த விநாயகர் துர்த்தி வந்ததுக்குப்ற என்ன பண்ணுவோ நம்ப வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து விநாயகர வீட்லயே களிமண் வச்சு செய்வாங்க ஆனா நம்பல்லா என்ன பண்ணுவோ சில பேர் வந்து கடைகள்ல வந்து களிமண் பிள்ளையார் வாங்குவோ வாங்கறப்போ கூட கூடவே வந்து பாத்தீங்கன்னா குடைகள் குடைகள வாங்கி ட்டு அத வந்து வச்சு நம்ம வந்து வழிபடுறோ அதெல்லா வாங்கி மாலை வாங்குவோ என்ன நம்ம ஆசைப்பட்டதுலா வாங்குவோ சில பேர் வந்து பெயிண்ட் அடிச்சத வாங்குவாங்க பெயிண்ட் அடிச்ச வர்ணம் பூசியத வந்து நம்போ வாங்கக்கூடாது ஏன்னா வந்து அது வந்து நச்சுத்தன்மை கலந்துக்கறனால நம்ம வந்து அந்த தண்ணிகள்ல விடப்போ விடுறப்போ வந்து தண்ணி மாசுபடுன்றனால நம்ம வந்து அந்த மாரி விடுறத வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாறதுக்காக நம்ம மண்ல செய்வோ செஞ்சத வந்து வாங்கி உபயோகப்படுத்துறது ரொம்பவே நல்லா இருக்கு அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கல்ல வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டைகள் ஆஹ்ன் சுண்டல் அவருக்கு பிடித் த்த பழங்கள் இந்த மாரிலாம் ப அ செஞ்சு பிள்ளையாருக்கு படச்சிட்டு நம்மலு சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலானு சொல்லலா அதே மாரி ட ஒரு மூணு நாள் நம்ம வீட்ல வச்சிருப்போம் மூணாவது நாள் அவருக்கு சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோ அவர வந்து தண்ணில கரச்சிருவோ நீங்க என்ன நெனைக் றீங்க இத பத்
நம்ம தமிழரோட பாரம்பரியம் அப்டின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன நம்மளோட பொங்கல் பொங்கலுக்கப்றம் அப்டின்னு பாத்தன்னா விநாயகர் சதூர்த்தி சொன்னீங்க உண்மதா விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழ்நாட்ல விட பாத்தின்னா வட மாநிலத்லதா ரொம்ப அதிகமா கொண்டாடுறாங்க ஆனா தமிழ்நாட்டுலயு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப பிரசதி பெற்றதுன்னு பாத்தன்னா வட மாநிலங்கள் தான் கிட்டத்தட்ட அவுங்க ஒரு மாசம் வரைக்கும் அந்த விநாயகரை வச்சி வழிபடுவாங்க இது பண்ணுவாங்க நம்ம ஒரு மூணு நாளு தான் ஆனா அங்க அப்டி இல்லை அவங்க நம்ம வாங்குற சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒ அதிகபட்சம் பத்தடிதான் அதுக்கு மேல வா வாங்கி வைக்கக் கூடாதுங்கறது வந்து நம்மளோட இது கிடையாது நம்ம அனுமதி கிடையாது ஆனா அங்க இல்ல அவங்களோட செலலாம் பாத்தா நாப்பது அடி அம்பது அடி அந்த அளவுக்கு எ எடுத்துட்டு வந்து வச்சு அவ்ளவு விமர்சையா கொண்டாடுவாங்க அவுங்க நம்ப நம்ப ஊர்ல வந்து நம்மலாலு பண்ண முடியும் ஆனா நம்ம ஊர்ல வந்து அந்த ஒரு எ அனுமதிங்கிறது கெடையாது ஆனா அந்த பத்து அடி சிலையே பா்த்தீங்கன்னா நம்ம அவ்ளோ சூப்பரா வெச்சு வழிபடுவோ நாங்க வந்து இப்ப ஒரு இப்ப வந்துச்சுன்னா அஞ்சாவது வருஷோனு நெனக்கிறோ நாங்க வெக்கிற சில பாத்தீங்கன்னா ஏனா நாங்க நாலு வருஷமா வெச்சுட்டு இருக்கோ ஃபர்ஸ்ட் வருஷோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடில வெச்சோ அப்றோ ஆறு அடி அடுத்து எட் கடைசி வருஷம் பத்தடில வச்சோம் அதுக்கு அடுத்த வருஷம் பத்தடி தான் அதுலதான் வைக்கணும் அப்டிங்போது நாலு அந்த மூணு நாள் பத்தினா அவ்ளோ சிறப்பாஇருக்கு சொன்ன மாறி முதல் நாள் வந்து நைட் வந்து சாமிய போய் அழைச்சிட்டு வருவோ அதாது பத்தினா ஒரு செல செய்ற இடத்துல போய் அழச்சிட்டு வருவோம் அழைச்சி வரும் பாத்தீங்கன்னா எல்லா லைனா பாத்தீங்கன்னா எல்லாருமே சாமி எடுத்துிட்டு போவாங்க ஆட்டோக்கும்ப கத்திக்கிட்டு பீபி ஊதக்கிட்டு அப்படின்னு சாலே போவாங்க சாமி முகத்தை வந்து மறைச்சதை கொண்டு வர வரும்போது வந்து காலையில வச்சு ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா சாமி கண் திருப்பு பூஜை நடக்கும் கணபதி வாங்க மாணிசி சாமிக்கு கண் திறப்பு பூஜ நடத்தி ஆறு மணிக்கு தெறந்துரு சாமி அதுக்கப்புறம் பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேல ஹ பூஜ நடக்கும் அப்பதா முதல் பூஜ முதல் நாள் பூஜ நடக்கும் அன்னிக்குதா அன்னிக்கு சாமி பூஜ முடிச்சோனே எல்லாத்துக்கு எல்லா வீட்ல இருந்து ஒவ்வொரு பிரசாதம் செஞ்ச ஒரு வீட்ல அவுளு ஒரு வீட்ல சுண்டலு ஒரு வீட்ல சாப்பாடு தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு இல்லனா பத்து வீட்லனா பத்து வீட்லயிருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்க அத தட்டுல வைக்க முடியாது அவ்ளோ இருக்கு ரெண்டு்தட்டு ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு தட்டுல வாங்குனா மட்டும்தா எல் வாங்க முடியு அவ்ளோ பிரசாதம் இருக்கு சொல்லபோனா நாம்ப தனியா சாமி கோவில் அந்த நாங்க ஒன்னு பண்ணுவே அப்டிங்கும்போது அந்த ஊரே வந்து எங்க ஊர்ல பத்தன்னா யாருமே வே சேத்து பெருசா பண்ண மாட்டாங்க எங்கள தவிற அ வெக்கவே மாட்டாங்க யாரு அவள சீக்கற பண்ண மாட் அ எல்லா ஊரே வந்துடுவாங்க அந்த டைம்ல சாப்பாடு வாங்கறதுக்காக எல்லாத்துக்கு சாப்பாட போட்டு அதுக்கப்புறோ நாம்பல்லா பசங்க எல்லா சேர்ந்து உக்காந்து கூட்டா சோறு சாப்புடுவோ மீதி எல்லாத்துக்ககு கொடுத்துட்டு மீதி இருக்க சாப்பாடு என்ன போடுவொ அப்டியே நாங்க எல்லாத்துக்கு ஒரே குண்டாவ்ல போட்டு கொழம்ப ஊத்தி அப்டியே அந்த சோறு வந்து உருண்ட புடிச் தருவாங்க அம்மாக்கெல்லா சேந்து அதெல்லா நாங்க எல்லா உட்காந்து கூட்டான் சோறு சாப்பிட்றது அதெல்லாம் ஒரு அவ்ளோ ஆனந்தமா இருப்போ எல்லா சாமிய எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜை நடத்துரதுக்கு முன்னாடி அதுல போட்டி வைப்போம் அந்த கெழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சேர் போட்டி அந்த மியூசிக்கல் சேரு பான உடைக்கிற போட்டி அன்னைக்கி வைப்போ கையிறு இழுக்குறபோட்டி வைப்போ கொழந்தைங்க ரன்னிங் ரேஸு அது சின்ன பசங்கக்காக தா வைபாபோ எல்லாமே ஓடுறது ஓடி வர்றது அந்த மாரி தா வைப்போ அந்த பசங்கள பாராட்டுற மாரி ஏதோ நோட் புக் ப்ரைஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலா பண்ணுவோ இப்டிலா இப்போ வரைக்கு அப்டிதா பண்ணிட்டுருக்கோ ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு பண்டிகை நீங்க சொன்னோடன்னே விநாயக சதுதின உனே என்னோட இதெல்லா அங்க போயிடுச்சு
துதான் ரொம்ப அருமையா சொன்னீங்க அஹ் அடுத்த பண்டிகைன்னு பாாரத்தீங்கன்னா நம்ம தமிழர் திருநாள்ல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை சித்திரை திருநாள்ல வந்து ரொம்பவே நம்ம கொண்டாடுவோம் ஏன்னா நம்ம தமிழர் திருநாள் அஹ் மாசத்தோட முதல் பண்டிகை அப்டின்னு சொல்லலா மாசம் இல்லாத வருஷத் வருஷத் வருஷம் மாசம் எல்லாமே எல்லாத்தோட முதல் பண்டிகைன்னு சொல்லலா தமிழ் புத்தாண்டு அந்த அன்னிக்கு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நாளே வந்து வீட்டுல வெளியில போயிட்டு நம்ப கடைகள்ல போயிட்டு பழங்கள் அஹ் முக்கணி அதா க பழங்கள் எல்லா வாங்கி போ பூ வாங்கிப்போ இதெல்லா வாங்கிட்டு ஒரு தாம்பல தட்டு எடுத்து அதுல எல்லாத்தையுமே அடிக் வைப்போ அடுத்துல வந்து காசு கண்டிப்ப இரு ஆஹ் சில்லறைகள் கண்டிப்பா இருக்கும் அதே மாரி நகைகள் கண்டிப்பா இருக்கு புத்தகங்கள் கண்டிப்பா இருக்கு கண்ணாடி வெச்சிருப்போ இது எல்லா த்தம வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹ அம்மாக்கள் என் அம்மா அப்பா யாராவது நம்மள வந்து நைட்டு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணை வந்து மூடிக்கொண்டு எடுத்துட்டு போய் அந்த கண்ணாடியில வந்து நம்மளை வந்து விழிக்க சொல்லுவாங்க ஏன் அங்க வந்து நம்ம போய் பண்றோம்னா அந்த மாதரி பண்ணோனா நம்பளுக்கு வந்து செல் எது செல்வம் சேரு ஆஹ் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி தரு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த பண நோட்டு காசு இதெல்லா பாக்கறப்போ அதெல்லா வந்து மேல் மேலு உள்ள உயரு அப்டின்றது வந்து ஒரு ஐதீகமா வந்து சொல்லுவாங்க அதனாலயே வந்து முதல்ல வந்து இந்த மாரி ஒரு இது இருக்கும் அன்னிக்கு வந்து நம்ம ஒரு பெருசா அந்த மாரி எல்லா இந்த புது உடை அணிகிறது கெடையாது சில பேர் வீட்ல வந்து புத்தாடை அணிஞ்சிகிட்டு கோவில் போறதெல்லாம் இருக்கும் புது புத்தாடைகள் நம்ம வந்து பாரம்பரியமா இருந்தாலுமே நம்ம வந்து நா இந்த இதுக்கெல்லா வந்து புதிய புத்தாடைகள வந்து அணிவிக்க மாட்டோன்றத வந்து கண்டிப்பா நா சொல்லுவே அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீடுகள்ல வந்து போவாங்க வெளியில போயிட்டு எல்லாரு வந்து அஹ் மா மற்றவங்க கிட்ட வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் பரிமாறுவாங்க சிலர் கோவிலுக்கு போவாங்க அந்த டைம்ல யார்க்காவது லீவ் வந்துச்சுன்னா வெளியில போவாங்க இதெல்லா பண்ணுவாங்க நம்ப வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வ விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஓடு நீயா நானா அப்டின்ற ஒரு ஷோ அந்த இது போடுவொ அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் வந்து சன் டிவில ஓ இதெல்லா வந்து பாக்குறப்போ வந்து நல்லா இருக்கு அதுல அவங்க பேசுறது வந்து ராஜா பேசுறது இவங்க எல்லா வந்து பேசுறது அங்க ஒரு வக்கீல் ஒரு லேடி பேசுவாங்க அவங்க பேர் எனக்கு தெரில மறந்துட்ட ஆஹ் பாரதி அவங்க பேசுவாங்க இவங்க எல்லா வந்து சூப்பரா பேசுவாங்க இவங்க எல்லா பேசுறது பண்றதெல்லா வந்து கேக்குறதுக்கு கெ இந்த மாரி பண்டிகைளதா அவங்கள வந்து கேக ரொம்ப வருஷமா நா அவங்கள வந்து பாத்துட்டு இருக்கே நல்லாவே அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா பேசுவாங்க அதுக்கப்புறோ புது படங்கள் வந்து ஏதாவது போடுவாங்க அதையெல்லா பாத்துட்டு ஒரு அந்த கா அந்த கா அந்த நாளயே வந்து நல்லா கழிக்கலா எல்லாருக்குமே லீவ்ல இரு ஓ எல்லாரு லீ்வ் லீவ்ல வந்து பேசி பேசிக்கிட்டு வரட்ட அடிச்சுக்கிட்டு வெளையாடிக்கிட்டு இதெல்லா தா அந்த நாட்கள்ல நடக்குமே தவிர வேற எதுவு இருக்காது அதே மாரி அடுத்து வந்து நம்ம பெருசா கொண்டாடுறோனா நம்ப வந்து தீபாவளி சொல்லுவோ ஆனா அது நம்ம தமிழர் திருனார் கெடையாது அடுத்து வந்து ப நமஹ கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியும் நம்ம ஊர்ல கொண்டாடுற பண்டிகை கிடையாது அதுக்கப்புறம் பெருசா கொண்டாடுறதுனா நம்ம பிறந்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளுக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் எாரும் ந கேக் வெட்டி ந கொண்டாடுவாங்க அதுதான் வந்து மெயின் வே வந்து சிறந்த பண்டிகையா நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிங்க
உண்மை தா இப்ப தமிழ் புத்தாண்டு சொன்னீங்க தமிழர்கள் மத்தியிலும் தமிழ் புத்தாண்டு வந்து அதிகமா கொண்டாட மாட்டிங்குறாங்க நம்ம அதுதா கொண்டாடணு ஆனா பாத்தினா ஆங்கில புத்தாண்டை வந்து ஒரு ஒரு மாதிரி நல்லா சூப்பரா பண்றாங்க சொல்ல போனாங்க அந்த கேக்க வெட்டிக்கிட்டு அந்த மாரி பண்றாங்க ஆனா தமிழர் புத்தாண்டயுமே அதே மாரி நீங்க வரவேத்தீங்கன்னா இப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க அத வரவேர்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு நாங்க அப்டித்தா நாங்க வந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாட மாட்டோ எங்க பசங்க எல்லாம் செரி தமிழ் புத்தாண்டு எப்டி ஆங்கில புத்தாண்ட எப்டிாலும் அப்டிதா தமிழ் புத்தாண்டு காசு வசுல் பண்ணி அன்னைக்கு நைட்டு பெரிய கேக்கா வாங்கி வெட்டி எல்லா வீட்டுக் கொடுக்குறது தமிழ் புத்தாண்ட்ல மட்டுதா நாங்க அத பண்ணுவோ அதே மாரி நீங்க சொன்ன மாரி அந்த தமிழ் புத்தாண்டுல புத்தாடைய உடுத்திக்கிட்டு கோவில்கள்ல போயி பூஜைகள்ல கலந்துக்கிட்டு அதெல்லா பண்றது அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோ அந்த இதுச் சொன்னீங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம ஊர்ல கொண்டாடுறல்லதான் ஆனா இப்ப இருக்க மக்கள் மத்திர அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண வேஷம் போடுறது யாவை வேஷம் போடுறது அப்படிங்கறிறது ரொம்ப ஒரு அதிகமாக போயிட்டு இருக்கு ஸ்கூல் இப்போ பள்ளி பள்ளிக்கூடத்துிலயே பாார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டி வைக்கிறாங்க யார் நல்லா அழகா போட்டுட்டு வறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு பரிசு குடுக்குறோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்பறோ வீட்டுல பாத்தீங்கன்னா நாமளே கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம கிருஷ்ணரா நம்மள வந்து கொழந்தைய நெனைச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மல கிருஷ்ணரே ஆடையு அணியி வெச்சுக்குட்டு நம்ம வீட்டுல பாத்தீன்னா கிருஷ்ணர் படோ இருந்தா அத வெச்சு பூஜ பண்றோ அதெல்லா நா கொழந்தைங்கள பாத்திரு கிருஷ்ணர் வேஷோ போட்டா அழகா இருக்கு சொல்ல போனா சின்ன சின்ன கொழந்தைங்க அப்டியே தவழ்ந்து ஒரு நாலு கால தவழ்ந்து வரும் போது பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே வர மாரி இருக்கு அதெல்லா பாத்தீங்கனா அவ்ளோ அவ்ளோ சூப்பரா இருக்கு சொல்ல போனா இப்ப எல்லா எல்லாரு இப்ப அத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணரொ வெ ஜெயந்திங்கு போது எல்லாரு இப்ப அத பண்ண ஆரம்ச்சுட்டாங்க அதுக்கப்பறோ வேற ப தமிழர்கள் பண்டிகைன்ன எடுத்துட்டீங்கன்னா அந்த கார்த்திகை தீபம் அப்பின்னு சொல்லலா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயு பாத்தீன்னா மங்களகரமா வெளக்கே ஏத்திக்கிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜே பண்ணி மே வெளக் ஏத்திக்கிட்டு எல்லார் வீட்லயு அப்டியே ஜெக ஜோதியா இருக்குன்னு வெச்சோங்களே அந்த வீதியே அப்படியே அப்படியே வெ வண்ண நெறமா இருக்கு வீட்டுல எல்லா வீட்ட சுத்தோ பண்ணி வெக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு அதுவுமே பாத்தீன்னா தமிழர்கள் மத்தியிலே பாத்தியன்னா ரொம்ப ஒரு பரவலான அதாவது ரொம்ப பெருமையா இருக்க கூட ஒ ஒ பண்டிகைன்னு சொல்லாம் கார்த்திகை தீபம்